காலை வணக்கம்
என்ன பண்றீங்க
நா சும்மாதா சகோதரி இருக்கே நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா சகோதரி காலைல
இன்னு இல்லைங் சகோத்ரி
சகோதுரி வெரதமா இன்னக் வெள்ளிக்கழமைங்கற்னால பதனோர் மணிக்கு மேலாச் ஏ இன்னு சாப்புல்ல
அது அம்மா வேலைக் பெய்ட்டாங்க பாத்ரோ வெலக்குன வீடு கூட்ன
ஓ செரிங்க செரிங்க சகோத
அப்டே ஒக்காந்துட்ட அதனால இனிமே தா பேய் சாப்புடணு
ஓ சேரிங்க சகோதுரி உங்க வீட்ல என்ன சகோதுரி சமயல் இன்னிக்கி
இன்னிக்கி கீர ஒங்க வீட்ல
இன்னக்கி எங்க வீட்ல பாத்தீங்ன்னா சேகரி காலைல வந்து பணியார சப்ட்டோங்ளா தாளிச்சு கொட்டி பணியாற மாரியு நாங்க சகோதுரி மதியம் பாத்தீங்ன்னா முருங்கக்கா சாம்பாரு கொத்தவரங்கா பொரியல் ரசம் சகோதுரி
ம் ம் ம்
ஒங்க வீட்ல என்ன சகோத்ரி சமியல் கீர காலைலக்கி கீர மதியத்துக்கு கீரைங்ளா சகோதுரி
ஆமாங் சகோத்ரி
சேரிங்க சகோதுரி
அப்ற அம்மா வேலைக் பேயிற்க்காங்க எப்டி செஞ்சி சாப்புற்றது
ஓ ன் உங்ளுக்கு சமக்க தெரியுங்ளா சகோத்ரி நீங்க வேணா சமியல் ட்ரை பண்ணி சாப்புல்லால
சாப்புடலா ஆனா வந்து கொஞ்சொ சோம்பேற்த்தனமாருக்கு அதுக்கு கீரியே சாப்ட்டுக்குலாமே
வந்து அம்மாவோட சமில் எவளோ பரவாலைன் சொல்றீங்ளா சகோதிரி
அப்டிலா இல்ல சமைப்பே நல்லா சமைப்பே ஆனா வந்து எழுந்து செய்யிணுமே அப்டின்ற ஒரு இதுர்க்கு
கண்டிப்பா ஏன்னா வீட்ல வந்து சமயல் வேலயு முடுச்சுட்டு சி ச மத்த வேலைகள்யு முடிஷ்டு திரிப்பி சம்யல் சாப்பற்து உங்ளுக்கு டயட் ஆயிருக்கு சம்யல் பண்ணுபோது இன்ன கொஞ்ச டயட் ஆய்ப்ப நீங் அப்ப நீங்களே சமச்சு சாப்பற்ற மார் இர்ந்திங்னா சாய்ந்திரமா பொழுதாயிரு சகோதுரி அதுக்கு நீ ஈங்க சொல்றதே பரவால்ல அம்மா செஞ்ச கீரயே சாப்டுங்க நைட்டு வேணா நீங்க
தாதா ம் வணக்குன சோறு செய்வா நல்லா செய்வாங் உம்சே சாப்புட்னும்னா கூட எப்ப தோணுதோ அப்ப செஞ்சு சாப்ட்ரு
ஓ செரிங்க செரிங்க சகோதுரி
மித்தபடி இதுக் எதோ புடிச்ச சாப்பாடா இந்துச்சுனா இதே சாப்ட்டுக்லா
ஓ சேரிங்க சேரிங்க சகோத்ரி
அப்டினு சாப்ட்டுப்ப
திங்ளா சகோத்ரி இல்ல அம்மாவே எல்லா பண்ணிட்டு பொயிட்டாங்ளா
ஆ நாந்தா சகோதரி முடுச்ச அம்மா வந்து கால்ல பண்ணிட்டாங்க அப்றொ திருப்ப இப்ப சமச்சுது சாப்ட்ட தட்லா இருக்கும்ல அதலா நா செஞ்சிகிட் இன்னிக்கே அவுஸ்ர அவுஸ்ரமா கெலம்பி போனாங்க
ஓ செரிங்க செரிங்க சவுதிர் ஆமா சமச்சு வச்சிட்டு கெலம்புற்துக்கு அவுங்கு நேர காலைல எத்தன மணிக்கு சகோதுரி உங்கம்மா வேலக் போவாங்க
அ மிஞ்ச இது நம்ம அதாது சொந்தமா வேல எடுத்துருந்தாங்கனா ஒரு ஒம்போது வாக்குல போனா போது
ஓ செரிங்க செரிங்க
அதே வந்து இந்த மாரி கூலி வேலை இந்த மாரி போனா செய் எடுத்தாங்கன்னா ஒன்பது மணிக்குல்லா கெளம்பிருவாங்க இன்னைக்கு அண்ணே வந்து கீர வாங்கிட்டு வந்து குடுக்க லேட் ஆயிடுச்சு
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
அதுனால அது கொஞ்சோ சமைக்கவு லேட் ஆயிர்ச்சு
ஆமா சகோதரி கீர வாங்கினீங்கன்னா அதுக்கு அத வந்து சுத்தம் பண்ணி பண்றதுக்கே நமக்கு வந்து ரொம்ப நேர டைம் எடுக்கு சகோதரி அதுனால வந்து நமக்கு கீரைனு பாத்தீங்கன்னா நம்ம செய்யற மாரி இருந்துச்சுன்னா முன்னாடி நாளே நம்ம அத கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாதா அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறவங்களுக்கு செய்யறது கொஞ்ச ஈஸியா இருக்கு இந்த மாரி காலையில செஞ்சு பண்றது கொஞ்சோ சிரமந்தா சகோதரி நமக்குமே என்ன என்ன என்ன என்ன கீர சகோதரி உங்க வீட்ல வாங்குனீங்க இன்னைக்கு காலைல
புளிச்ச கீர
ஓ புளிச்சக்கீரைங்களா புளிச்சகீரைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வெங்காயம் போடணுங்களே வெங்காயம் போட்டாதானே அதுக்கு டேஸ்ட் நல்ல இருக்கு
ஆமா நிறைய வெங்காய போடணு கொஞ்ச நிறைய கொஞ்ச எண்ணெ ஊத்தணு
ஆமா சகோதரி எனக்கு புளிச்சக்கீர ரொம்ப புடிக்கும் சகோதரி நா சாப்டுருக்கே நா இன்ன கீர நல்லா இருக்கு புளிச்சக்கீரை எங்க ஊர் பக்கலா அதிகம் கிடைக்கு ஆனா எங்க மாமியார் ஊரு பக்கம் பாத்திங்கன்னா புளிச்ச கீரைன்னா யாருக்குமே தெரிய மாட்டிங்கு அந்த கீரை சந்தைலயே விக்கமாட்டிங்கிறாங்க சகோதரி அப்டி ஒரு கீர இருக்காங்கிறதே நம்ம கிட்ட ஒரு ஆச்சரியமா கேக்குறாங்க
ஆ அ அ
ஆ உங்க வீட்டு பக்கல்லா ஆமா சகோதரி டேஸ்டுமே நல்லா இருக்கு நீங்க அதிகமா அதுக்கு வந்து நல்லா புளிப்பா இருக்கு அந்த கீர வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் வெச்சு
ஆமா அதுவு பழசாக பழசாக இன்னு டேஸ்ட் அதிகமாகு
கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி நல்லா இருக்கு இந்த வெயிலுக்கு அதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாரி சீசன்லதா நமக்கு அந்த கீர கொஞ்ச அதிகமா கிடைக்கு ஆனா இப்ப ஆனா ஒவ்வொரு கீரையு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்டு சகோதரி ஒரு சில கீீரைங்க செஞ்சீங்கன்னா சலுப்பா நல்லாவே இருக் சல்லுன்னு இருக்கு அந்த கீர சாப்ட்டாலே சாப்ட்ட மாரி இருக்காது சகோதரி ஆனா ஒரு சில கீரைகள் பாத்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா வந்து டேஸ்டா இருக்கு சகோதரியே
ஆமா எனக்கு வந்து கீரைன்னா புளிச்ச கீர மட்டுதா பிடிக்கும் அது மட்டுதா சாப்பிடவே முடியுங்கற ஒரு இது மித்ததெல்லா எதோ சப்புன்னு இருக்க மாரி இருக்கு அந்த சிறுகீர கூட
என்னென்ன சத்து இருக்குன்னு உங்களுக்கு எதா தெரியுமா
இல்லைங்க சகோதரி
ஆ முருங்கக்கீரைலா சாப்டுவீங்களா சகோதரி
அது வந்து அப்பப்போ மூடு இருந்துச்சுன்னா சாப்பிடுவே இல்லன்னா சாப்ட மாட்டே மண த்தக்காளி கீரைனா ஆ அதெல்லா சாப்பிடுவே எப்ப வேணாலு
அந்த மணக்க மணத்தக்காளி கீரனா சகோதரி அந்த கீர கொஞ்ச செய்யும்போது கொஞ்சோ கசப்பா இருக்குங்ளே அந்த கீர சொல்றீங்களா
ஆ ஆமா ஆமா வாய் புண்ணு க்கு வயிர் வயித்துல புண்ணு இருந்துச்சுனாலு சரியாயிருன்னு சொல்லுவாங்க
ஓ சேரிங்க சேரிங்க உங்க ஊர்ல வந்து அந்தமாரி கீரைகள்ல்லா கிடைக்குமா இல்ல நீங்க வீட்லயே வந்து அந்த மாரி கீரைங்கெல்லா வளக்கு றீங்களா சகோதரி
இல்லைங்க சகோதிரி நாங்க வந்து ஊருக்குள்ள சைட் இருக்கனால அது வளக்க முடியாது காட்டுல னா கிடைக்கு
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
விப்பாங்க இங்க எடுத்துட்டு வந்து விப்பாங்க
ஓ அ ஒன் அங்கல்லா வந்து ஒரு கீர வந்து எவ்ளோ சகோதரி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு கீர வந்து நல்லா ஒரு நல்லா ஒரு ஒரு குடும்பத் தாராளமா சாப்புலா அந்த கீர பாத்திங்கன்னா இருவத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா சொல்றாங்க சகோதிரி உங்க கீரை உங்க ஊர்ல கீரைகளோட விலையெல்லா எப்டி சகோதரி அதிகமா இருக்குங்களா இல்ல கம்மியா இருக்குங்களா
இது கீர கட்டு கம்மியாதா இருக்கோ ஆனா ஆனா வந்து வெல கொஞ்சோ அதிகமா இருக்கோ அ நறையோ நறையோ மணத்தக்காளி கீர கெடைக்கிற சீசன் மாரி இருந்துச்சுன்னா பத்துருபா பதினஞ்சு பண்ணிப்பாங்க அதே மாதிரி கொஞ்சோ ரேரா இருந்துச்சு ன்னா இருபதுருபா முப்பதுருபான்னு விப்பாங்க
ஓ செரிங்க செரிங்க சகோதரி உங்க ஊர் பக்கோலா பாத்தீங்கன்னா எல்நீரோ இது வந்து எல்லா கீரையுமே ஈசியா கெடைச்சிருங்களா சகோதரி இல்ல அந்த அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி தா கெடைக்குங்களா
அந்தந்த சீசன்க்கு ஏத்த மாரிதா சகோதரிய நெனைக்கிறே
ஓ செரிங்க உங்க ஊரு பக்கோலா கீரைங்க வீட்லயே வளக்க மாட்டாங்காப்படி வளத்தாங்கனா உங்குளுக்கு ஏதாவ இலவசமா அ அந்த மார்லா குடுப்பாங்களா சகோதிரி அந்த மாரிலா யாருமே குடுக்க மாட்டாங்களா
அந்த மாரில்லா தரமாட்டாங்க ஆனா வந்து அந்த முருங்க கீர மர முருங்க மரோ வளப்பாங்களா
ஆமா சகோதுரி எல்லா வீட்டுலயுமே பொதுவா முருங்க மரோ இல்ல
ம் அது வந் அதுன்னா வந்து பறிச்சு வதக்க சொல்லுவாங்க அதுவு நாங்க கீரைய வணக்கி சாப்புட மாட்டோ முருங்க இதுன்னா இந்த சூப்பு மாரி வெச் வெச்சி குடிப்போ
ஓ செரிங்க செரிங்க சகோதுரி நீங்க வந்து முருங்க கீர சட்னி எல்லா நீங்க வந்து ட்ரை பண்ணி சாப்ட்றுக்கீங்களா சகோதுரி அது ரொம் ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கசப்பு தெரியாது சொல்லுவாங்க அது சட்னியா பண்ணி சாப்பிடும் போது
செஞ்சதுல்ல நீங்க செஞ்சிருக்கீங்களா
ஆஃப் நா செஞ்சிருக்க சகோதிரி நல்லார்க்கோ சகோதிரி அந்த முங்கக்கீர சட்னி சாப்பிட்டீங்கன்னா கொத்தமல்லி சட்னி மாரியே நல்லார்க்கு சகோதரி இந்த டேஸ்டுமே வந்துட்டு உங்குளுக்கு அந்தளவுக்கு கசப்பு தெரியாது நா வேணா சொல்ற ஒரு நாள் நீங்க ட்ரை பண்றீங்களா சகோதிரி
கண்டிப்பா அது கொஞ்சோ வழ வழனு இருக்க மாரி இருக்காது அரச்சா
ஆ வழ வளனுலா இருக்காது சகோதிரி நீங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லா கொஞ்சோ அதிகமா சேர்த்தீங்ன்னா நீங்க அதுக்கு என்ன சேக்குறுது சேக்குனோனா சகோதுரி கொஞ்சமா வடசட்டில எண்ண ஊத்திகோங்க எண்ண ஊத்தி கள்ளப்பருப்பு இருக்குல சகோதரி கள்ள பருப்பு கொஞ்சோ உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா வந்துட்டு இது மல்லி இருக்கல சகோதரி வரமல்லி வரமல்லி நாலு சேத்துக்கோங்கனால சேத்துட்டு உங்குளுக்கு தேவை காரத்துக்கு ஏத்த மாரி வந்து வரமெளகா அதுலயே போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க சகோதுரி நல்லா வணக்கி வுட்டுதுக்கப்புறோ பாத்தீங்ன்னா சின்ன வெங்காயோ வந்து ஓரளவு நல்லா உரிச்சக்கோங்க சின்ன வெங்காயோ நல்லா உரிச்சு சின்ன வெங்காயத்தையு போட்டு நல்லா வணக்கி எடுங்க அத்ல பாத்தீங்கன்னா நாலு பூண்டு டு பல்லு சகோதிரி பூண்டு பல்லுயு போட்டு நல்லா வணங்கிருங்க நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறோ அதுக்கப்புறோ தேங்கா இருக்குல சகோதிரி டேஸ்ட் துருவுன தேங்கா இருந்துச்சுனா தேங்கா கொஞ்சோ அதிகமா போட்டீங்கன்னா உங்குளுக்கு டேஸ்ட்டு நீங்க தேங்கா அதிகமா சாப்டுவீங்கனா தேங்கா அதி அதிகமா போட்டுக்கலா இந்த தேங்கா கம்மியாதா சொ கொஞ்சமா நீங்க தேங்கா மட்டோ போட்டா போதோ தேங்கா வந்து உங்குளுக் இருக்கோ அது மாரி தேங்கா நீங்க போட்டு தேங்காய நல்லா வந்து வணக்கி வுட்டுங்க தேங்கா நல்லா வணங்கி வந்ததுகப்புறோ உங்குளுக்கு வே ணோனா புளி வந்து ஒரு கொட்ட போட்டுக்குலா சகோதுரி எனக்கு புளி வேண்டா தேங்கா மட்டு போது அப்டீன்னா வந்து நீங்க தேங்கா மட்டு போட்டுக்கலா புளிய வந்து நீங்க எடுத்துற்லா வந்துட்டு தேங்கா போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கடசி வந்து முருங்கக்கீர இருக்குல சகோதரி முருங்கக்கீர வந்துட்டு கொஞ்சமா சும்மா கொஞ்சோ இருந்தா போதோ ரொம்பெல்லா இருக்கோ அது கொஞ்சமா போட்டு அந்த கீரய நல்லா அலசி தேங்காயோடயே கடைசியா நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சோ சுண்டி வந்ததுக்கப் புறோ நீங்க ஆற வெச்சு மிக்சி ஜார்ல போட்டு நீங்க வந்து அரச்சி நீங்க அரச்சி நீங்க அப் அப்டி வந்து சுடுசாப்பாட்டுல போட்டு நீங்க சாப்பிட்டீங்னா மல்லி சட்னி மாரியே உங்குளுக்கு இருக்கு சகோதுரி அ ஆமா சகோதரி நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ரொம்போ உடலக்குமே சத்து நறிய பேரு பாத்தீங்கன்னா முருங்கீர வந்து அதிகமா சாப்புட மாட்டாங்க முருங்கக்கீர வந்து சாப் புற உங்குளுக்கு இந்த மாரி வந்து சட்னியாவோ நீங்க சூப்பாவோ குடுத்தீங்கன்னா வந்துட்டு நல்லா இருக்கோனு சொல்லுவாங்க சகோதிரி ஏ
கண்டிப்பா ட்ரை பண்றே சகோதிரி
ஆ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சகோதிரி நீங்க சட்னியா அரச்சிட்டு அது நீங்க வந்து இட்லிக்கோ தோசிக்கோ சாப்பாட்டுக்கோ எதாவது வந்து ஒரு இப்ப நீங்க தொவையலாவோ நீங்க எடுத்துக்கும் போது இந்த கெளர்ன சாப்பா இருக்கு சகோதரி உள்ள புளி சாதோ எலுமிச்ச பழ சாதோ இருக்குல்ல அந்த மாரி சாதத்துக்குமே நீங்க ஒரு தொவையலா எடுத்துக்கிட்டீங்ன்னா உங்குளுக்குமே கொஞ்சொ டேஸ்டுமே நல்லா இருக்கு ஆனா இதுல வந்து நீங்க அரைக்கும் போது அதிகம் வந்து தண்ணி வந்து ஊத்த கூடாது சகோதரி ஓரளவுக்கு தொவையில் எப்டி நீங்க கெட்டியா அரைக்கிறீங்க அந்த மாரி நீங்க வந்து அறச்சு நீங்க சாப்பாட்ல போட்டு பெசஞ்சு சாப்ட்டாதா நல்லா இருக்கு சகோதரி வேணுனா நல்லெண்ண கூட நீங்க காரமா இருந்துச்சு நல்லெண்ண கூட நீங்க ஊத்தி பெசஞ்சு சாப்ட்டுக்லா
கண்டிப்பா சகோதரி நானு ட்ரை பண்ற
ஆ செரிங்க செரிங்க சகோதரி
ம்
ங்கி வெளிய எல்லா போகறீங்களா சகோதரி உங்களுக்கு கல்லூரி லீவுங்ளா மூன் நாளைக்கி
இல்லைங் சகோதரி நம்ம எங்க வெளிய போறோ
ஓ செரிங்க செரிங்க சகோதரி ஏ சகோதரி லீவுக்கு எங்கெயு வெளிய போகலீங்ளா நண்பர்களோட வந்து எங்கேயு னு வெளியெல்லா ஊர் சுத்த போகலீங்ளா என்ஜாய் பண்ண போகலீங்ளா
இல்லைங்க சகோதரி நமக்கெல்லா நண்பர்களோட வெளிய போறதெல்லாம் செட் ஆகாது வீட்ல வந்து அதுக்கு வேண்டான்ட்ருவாங்க
ஓ ஏங் சகோதரி எல்லா நண்பர்கள் எல்லா ரொம்ப தூர தொலைவில இருக்காங்ளா ஏ உள்ளூர்ல இருக்க கோவிலு கடைக்கு அந்த மாரி எதுக்கு சசு நீங்க போலல்ல சகோதரி
ஏத எ என் எங்க ஊர்லயு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ல்லா இருகாங்க ஒரு ஃப்ரெண்டு மட்டு ஒரு ஃப்ரெண்டு மட்டு தா ரொம்ப க்ளோஸு அப்ப அவளுமே அப்பப்ப கோயிலுக்கு போலாமா வா அப்டின்னு ட்டு எப்யாச்சு ஒரு நாள் போவோ அவ்ளோதா
ஓ செரிங்க செரிங்க சகோதரி உங்க ஊர்ல எதாச்சு வந்து ஃபேமஸான எடம் அந்த மாரி சுத்தர மாரிலா இருக்குங்களா சகோதரி பா பார்க்கு அந்த மாரில்லா எதாச்சு இருக்குங்ளா
அந்தமார்லா இல்லீங் சகோதிரி
ஓ செரிங்க செரிங்க சகோதரி ஏ சகோதரி பார்க்கெல்லா உங்க ஊர்ல இல்லைங்ளா நீங்க வந்து வெளியேதா வெளியதா நீங்க போகுனுங்ளா சகோதரி
ஆமா ஆமா வெளியதா நாங்க போகணு
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
செரிங் சசோதரி நமக்கான நேரம் முடிஞ்சது நம்ம அடுத்த இணைபில் இதப் பற் த்தி தொடர்ந்து பேசலாம்